அ வணக்கம் எப் எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லாருக்க
நா நல்லா இருக்கே ஆமா அய்யய்யோ எல்லா நல்லா இருக்காங்க என்ன இந்த வீக் எண்ட் இந்த வாரோ வீக்கெண்டு் படத்துக்கு போணு சொன்னீங்ளே போனீங்ளா
ஆஹ இல்லங்க இந்த வாரோ வீட்டுக்கு கொஞ்சோ கெஸ்ட் வன்ட்டாங்க
ஓ என்ன விசேஷமா
இல்ல இல்ல சும்மா அவுங்க ஊர்ல கல்யாணோ அவுங்க கல்யாணத்துக்கு போ முடில
செரி
இங்க வந்துட்டாங்க இப்ப ஊரு ஊர்ல இருந்து இங்க கல்யாணமாயி இங்க வந்துட்டாங்க
ஓ இங்யே இங்யே வன்ட்டாங்ளா
ஆ வந்துட்டாங்க
சேரி
அதனால அவுங்ள வந்துட்டு வீட்டுக்கு கூப்ட்ருந்தோ
ஓ பரவால்லியே அ சேரி
அம்மா எல்லாரு இருந்தாங்களா இங்க ஊர்லதா வந்திருக்காங்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க
அ அ
அதுனால இங்க கூப்டிருந்தோ
செரி
அதனால ஞாயித்துக்கெழம எல்லாருக்கு விருந்து வெச்சாங்க ஊர்ல ஊர்ல கூப்ட்ருக்கணு எங்க அம்மா கூப்பிட முல்லன் சொல்ட்டு செரி இங்க வந்தா அப்டி கூப்டர்லான் சொல்ட்டு இங்க வந்து விருந்து வெச்சாங்க
ஓ செரி செரி செரி செரி பரவால்லையே அ என்னன்னா ஆக நான்வெஜ்ஜா இல்ல வெஜிடேரியன் தா போட்டீங்ளா எப்டி
நான்வெஜ் தா வெஜிடேரியன்ல்லா யாரு இப்போ விருந்துல போட்றாங்க அது ஞாயித்துக்கெழம
அதுவு செரிதா எப்டி ஒண்ணு ரெண்டு பேரு வெஜிட்
வெஜிடேரியன் இருப்பாங்க ஆனா அன்னைக்கு எப்ப அன்னைக்கு யாரு இல்ல எல்லாரு நான்வெஜ் தா சாப்ட்டாங்க
ஃபுல்லா அ நீங்களே பண்ட்டீங்களா இல்ல வெள்ல வாங்கினீங்களா எதுவு
இல்லங்க வெளிய வந்துட்டு நாங்க வீட்ல ரைஸ் வெச்சோ
செரி
அப்றோ இந்த பிரியாணிலா கடைல வாங்கிக்கிட்டோ
ஓ பிரியாணி கடைல வாங்கிட்டிங்ளா
ம் எல்லா அ கொஞ்ச ஆள் அதிகோ ஒரு பத்து பதினஞ்சு பேரு கிட்ட இருந்தாங்க அவ்ளோ பேருக்கு சமைச்சா விருந்து வெச்ச மாரியே இருக்காது
ஓ சேர் செரி
அதனால நாங்க
ம்
நாங்க வந்துட்டு வெளியவே வாங்கிக்கிட்டோ இங்க எதுவு இது பண்ணல
ஓ பரவால்லப்பா முன்னாடி ஒருக்க உங்க இதுல வந்து எல்லா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்ளா சமைச்சு குடுத்தாங்கன் சொன்னீங்களே அது மாரலா எது பண்ணலையா அ
வுங்களு எங்கயோ ஊருக்கு போயிட்டாங்க
ஓ அப் அவுங்க இருந்திருந்தா உங்களுக்கு இந்த ரொம்ப ஒஸ்
கொஞ்ச வச ஆ அந்த அங்க இருக்க அந்த ஆண்டி அங்கிள் வந்து நல்லா சமைப்பாங்க
விருந்துக்கு செம்மையா பண்ணிருந்தாங்களே பிரியாணி பரோட்டால கடைல வாங்கி பரோட்டா மட் டுந்தான நீங்க கடைல வாங்கினீங்க மிச்சோ எல்லாமே நீங்களே பண்டீங்கில்ல
ஆமா ஆமா பரோட்டா மட்டுந்தா வாங்கனோ பரோட்டா அப்றோ கொஞ்ச இடியாப்ப மட்டு வாங்கிக்கிட்டோ
சேரி சேரி சேரி சேரி ரைட் ரைட் ரைட் ரைட் ஆனா அன்னைக்கு நல்லா இருந்து சாப்புடு உண்மைலே பிரியாணி நல்லா சூப்பரா இருந்தது ஆனா அ ஒ நீங்க நெறையா தான வெச்சிருந்தீங்க அன்னைக்கி அன்னைக்கி அன்னை அன்னைக்கி அன் மிச் அ அ பொரோட்டா மட்டுந் தா மிச்சோ இருந்தது அப்டித்தான புரோட்டா மட்டுந்தா அதா அதா அதா ஆ
அப்றோ நீங்க போனதுக்கப்றோ இங்க எங்க பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க இருக் காங்களா அவுங்க அம்மாதா சாப்பிட்லன் சொல்லிருந்தாங்க சமைக்கல இன்னு அப்டின் சொன்னாங்க செரி நம்மதா எல்லாரு சாப்ட்டோமேன் சொல்ட்டு அவுங்ககிட்ட அப்டியே குடுத்து உட்டுட்டே அந்த இத
ஓ ஃபுல்லாவே குடுத்து காலி பண்டிங்க
கொஞ்ச இருந்துச்சு வீட்ல இந்த ஆண்டி வெச்சது கொஞ்சோ இருந்தது அப்றோ கடைல பரோட்டாக்கு க்ரேவி குடுத்துருப்பாங்கல்ல அதுவு இருந்ததா அதனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டோ பரோட்டா அப்புறோ ஸ்வீட் ஏதோ பண்ணிருந்தாங்கல்ல அது கொஞ்சு இருந்துச்சு
ஆமா அது அந்த ஸ்வீட் அது என்னது அசோகா அல்வாவா அது ஏதோ பண்ணிருந்தீங்களே
இல்ல இல்லங்க ஆ கேரட் அல்வா
ஆ ரைட்டு ரைட்டு ரைட்டு அது ரொம்ப நல்லாதா இருந்தது அது அன்னைக்கு
ஆ அது வந்துட்டு முந்துன நாளே செஞ்சுட்டாங்க மறுநாள் செய்யறதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லி ட்டு முந்தன் நாளே அத மட்டு செஞ்சு பிரிட்ஜில வச்சுட்டாங்க நல்லா ஆறவு எடுத்து
ஓ அது அன்னைக்கு எப்டி பண்ணீங்க அது கே சும்மா கேரட்ட துருவிட்டு ஆ
துருவி என க்கு தெரியலுங்க அந்த ஆண்டி தா பண்ணாங்க நா சும்மா அவங்க கேக்குற ஹெல்ப் மட்டு பண்ணி குடுத்துட்டு இருந்தே கேரட்ட துருவி நல்லா வேக வெச்சாங்க அது தண்ணிலேயா பால் தண்ணிலதா வேக வச் சாங்க நல்லா தண்ணி ஊத்தக்கூடாது இல்ல இல்ல இல்லங்க தண்ணி ஊத்தக்கூடாது சும்மா நெய் போட்டு கேரட் அதுல போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டே இருந்தா கேரட் நல்லா அப்டி நம்ம வதக்குவோம்ல நார்மலா காய அது மாரி அ
அந்த வேர்வ தண்ணியிலேயே அது
வெந்துருச்சு உம் நல்லா வெந்தோனே அதுல இந்த இது போட்டாங்க கோவா பால் கோவா ஸ்வீட் இல்லாம விப்பாங்கல்ல கடையில
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
கொஞ்ச வாங்கி போட்டாங்க
ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே
ம்
பா பரவால்ல ஆனா ஆ ஆமா அது கோவா தா போடுவாங்க ரைட்டு கோவா அதுக்கப்புற கடைசியா முந்திரி பருப்பு போட்டு எடுத்து வச்சுட்டே பிரிட்ஜில வச்சிருந்தீங்களோ
நல்லா சுக் சக்கர எல்லா போட்டு இது பண்ணி கிண்டிட்டு ஃபிரிட்ஜில வச்சுட்டாங்க ஆமா ஆமா ஃப்ரிட்ஜில முந்த நாள் வச்சுட்டாங்க மறுநாள் எல்லாமே எடுத்து சமைச்சு முடிக்கு போது அதையு எடுத்து லைட்டா ஹீட் பண்ணிட்டாங்க அப்புற அந்த மேல நெய் எல்லா ஊத்திருந்தாங்கள அது உருகி கொஞ்சு அந்த அல்வாவோட அந்த கன்சஸ்டன்சி வந்துருச்சு
ஓ புரியுது புரியுது
ம் நீங்க ஏதோ உங்க ஃப்ரெண்டு கூட
ம்
இங்கே போணும்னு சொல்லிருந்தீங்க போனீங்களா ஊருக்கு ஏதோ போணும்ன்னு சொல்லியிருந்தீங்க டூர் மாரி ஃப்ரெண்டெல்லா சேர்ந்து போணுன்னு சொல்லி
இல்ல அதுதா கொடைக்கானல் போணுன்னு சொன்னாங்க ஆ அப்புறோ அது பிளான் கேன்சல் ஆயிடுச்சு டிக்கெட்டு கெடைக்கல ரூம் அங்க
ஓ நீங்க பாத்ததுல கெடைக்கலையா
ஆமா ரூமு கெடைக்கல ட்ரெயின்னுதா பிளான் பண்ணாங்க அப்புறோ கெடைக்கல கார்ல போலானுதா ஃபஸ்ட் பிளான் பண்ணது அப்புறோ ஆ மழன்னால கொஞ்சு யோசிச்சாங்க அவங்களுக்கு அவரு ஓட்டுறவரு வந்து மல மேல போனது இல்ல சரி நம்ம ட்ரெயின்லே போயிடலானு பிளான் பண்ணோ டிக்கெட்டு கரெக்டா செட் செட் ஆவல அப்புறோ சேரி வெளியில கார் புக் பண்ணி போயிடலான்னு யோசிச்சோ ஆ யோசிச்சா அங்க அதல்ல காசு அதிகமா இருக்கு ரூம் கரக்டா செட் ஆகுல ரூம்மு நல்ல ரூமா கிடைக்கல இல்ல அங்க அன்னைக்கு இ அந்த டயத்துல கொஞ்ச பிஸின்றதுனால ஒன்னு செட் ஆவல திருப்பி அடுத்துதா பாக்கணு அடுத்து எப்பன்னு தெரில அ எல்லாருக்கும் லீவ் அமையணு அந்த இது வந்தாதா போக முடியு அதுனால ஒன்னு செட் ஆவுல இன்னு அடுத்து ஏதுவு இல்ல அடுத்து வேற அனையமா வேற இப்ப அ ஏற்காடு போவலா போவாங்க நெனைக்கிற ஏன்னா அதா உங்களுக்கு எல்லாமே ஈசியா கடைக்கு ஈசியா புக் பண்ணிலா ஏன்னா
இப்ப அங்கயு சீசன் தான கேரளா கிளைமட் நல்லா இருக்கும்
இல்ல ஆமா அது ஓரளவு நல்லா இருக்கும் அதனால அங்க பிளான் பண்லான்னு ஒரு ஐடியா எப்டின்னு என்னன்னு தெரில எல்லாரு பேசணு பேசி முடிவுக்கு வர்றத்துக்குள்ளயே இதாயிடு செட்டா எல்லா வேலைக்கு அங்கங்க போனதுனால ஒண்ணு சரியா பண்ண முடில கரக்ட் கரக்டா ஓ எல்லாத்தையு ஒருங்கிணைச்சு பண்றது கொஞ்சோ சிரமமாதா இருக்கு
ஆமா எல்லாரு பக்கத்து பக்கத்துல இருந்தாலே அது இதுன்னு வரு இவங்க ஆளாலுக்கு
எல்லா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா சும்மா எங்கேயாவது வார கடைசில இங்க எங்கயாவுது பீச்சிக்கு போணும்னாலே நான்னா அஞ்சு பேர் வர்றேன்றா அ வர்றேன்னு சொன்னா கடைசி இல்ல இரண்டு பேர் தா வராங்க ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிருவானுங்க கடைசி நேரத்துல்ல
ம் நீங்க எல்லா போயிடுவீங்களா சொன்னா கரக்டா போயிடுவீங்களா நீங்க எல்லா
நானு போவோ இப்ப என்ன ஒரு பத்து தடவன்னா அதுல ஒரு ஆறு ஏழு தடவ போயிடுவ எப்டி ஒரு ரெண்டு தடவ ஏதாவது மிஸ் ஆகு அவ்ளவுதா மத்தபடிக்கு எல்லா டையமும் நானு போயிடுவ
உங்களுக்கும் அப்ப ஃப்ரெண்ட்ஸ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல்லா பிடிக்கும்
ஆமா அ நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா என்ன நீங்களு போவீங்களா நீ எங்கான்னா வீக்கெண்ட் எங்கயா போவீங்கள எல்லா ஷாப்பிங் தா போறீங்களே வார வார நா கேள்விப்பட்டனே
நாங்க போவோங்க நீங்க போனா ஜாலியா பசங்க எல்லா சு
ஆமா நீ நீங்களு தா வார வார ஷாப்பிங் போறீங்களே வார வார போறீங்க அப்டி என்னதா வாங்குவிங்கன்னு எனக்கும் தெரில
இருக்கிறது எல்லத்தையு சேத்துல அனுப்பச்சு விட்டுர்றாங்க
அ போ போங்க ஜாலியா போங்க
ஜாலிய எல்லா இருக்காது அப்டி போனா வீட்டுல வந்துட்டா அந்த இத ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கதா வெள்ள போறோ ஆனா வெள்ள போனா அத விட அதிகமா தா ஸ்ட்ரெஸ் ஆகும் போல இவங்க படுத்துற பாட்டுக்கு இப்ப இருக்க அதுவு இப்ப இருக்க கிட்ஸ் எல்லா சொல்லவே தேவயில்ல
இப்ப இருக்க கிட்ஸ் எல்லா ரொம்ப எப்டி இருக்காங்கன்னு சொல்ல வறீங்க
அதா அடம்பிடிச்சா எல்லா கிடைச்சிரு போன்ன பார்த்து ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க
போன நீங்க தா கொடுத்துருப்பீங்க
போன நம்ம தா குடுக்குறோ
ஆ
ஆனா நம்ம ஒரு இதுக்காக குடுத்துருப்போ ஸ்கூல்ல பண்ண சொல்றாங்க ஸ்கூல்லியே இப்ப எல்லாத்தியு போன்ல தானே அனுப்புறானுங்க எவ வாயில சொல்ற ஏ இ இப்ப எ பையனுக்குலா கோமருக்கு வந்துட்டு என்னன் சொல்லி விட மாட் டாங்க போன்ல தா அனுப்புவாங்க அவுங்க மிஸ்சு
ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி ஆமா இப்ப எல்லாருமே போன் தானே யாரு உங்ளுக்கு நோட்ல எழுதி வுற்றாங்க
பாக்குரானோன்னே செரி ஹோம் ஒர்க் பாக்குறானு எடுத்து பாத்திட்டு நம்ம இங்கிட்ட ஏதாவது ஒரு வேலைக் போனா வர்றதுக்குள்ள பாத்தா யூடியூப் பாத்துட்ருக்கா அவனுக்கு ஆப்ரேட் நம்ம சொல்லி குடுக்கிலனாலு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருது குழந்தைங்க வந்துட்டு நம்மளதா கவனிக்கிறாங்க நம்ம இன்ன பண்றோ ஏது பண்றோ எப்படில்லா பண்றோ அப்டின்ட்டு ம்
மா மா ஆமா
சேரின்ட்டு வெளியே கூட்டு போயிட்டோன் வச்சுக்கோங்ளே அத வாய்ங்குடு இத வாய்ங் குடுனு ஒரே அழுக கடையில நின்னு எல்லாரு நம்மளயே பாப் ப பாக்குற மாரி ஆக்கிடுவானுங்க அப்டி ஏதோ கடத்திட்டு வந்த மாரி அழுவானுங்க
ரெம்ப அடம் பிடிக்கிறாங்க
ஆ வா இப்டி அடம் மட்டுதா வெளியில வந்து அடம்பிடிச்சா வாங்கி குட்த்துருவோ வீட்டுக்கு யாராது வந்துரு இருக்காங்கன்னா உடனே அது வேணு இது வேணுனு அழுக ஆரம்பிச்சிருவா
புரியிது புரியிது புரியிது
அப்புற அத வாய்ங்கி நம்மளால அந்த அந்த சமயத்துல அவுங்கள அழுகைய ஆப் பண்றதுக்கு என்ன பண்ண முடியு வேற சொல்லி பாத்து கேக்க மாட்டே நால்லா ஒரு கட் ட வர வாய்ங் குடுத்த அதுக்கப்புற நீ அழுமா அப்டின்டு விட்டுட்டே கொஞ்ச நேரோ அழுதுட்டு அவனே வருவா அப்புற
புரியிது புரியிது
கொஞ்ச நேரத்துல எவ்ளோ நேர அழுது அழுது டயட் ஆயி வருவா அவனே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அப்டியே அமைதியா தூங்கிறுவா அதோட
அதோட அவ்ளதா கெடைச்ச வாங்க கேட்டது கெடைச்சிருச்சுனா வுட்டுறாங்க இல்ல திருப் திருப்பி கேப்பாங்ளா
திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே தா இருப்பாங்க இப்ப யாராச்சு இருந்தா நம்ம யார் ஒன்னு இல்லனா ஒரு மாரி கொழந்தைய ட்ரீட் பண்ணுவோ இருந்தா வந்துட்டு ஒரு மாரி ட்ரீட் பண்ணு வோம்ல யாரு இல்லாதம்போது கேட்டா ரெண்டு வாட்டி சொல்லி பாப்போ அப்புற திட்டிருவோ யாராச்சி இருக்கும்போது கேட்ட அம்மா திட்ட மாட்டாங்கன்ற ஒரு நெனப்பு தா எல்லாருக்கு கேட்டா ஒடனே கெட ச்சிரு வாய்ங் குடுத்துருவாங்க இப்பதா கேக்குறதுக்கு நல்ல டைமிங்கினு இந்த வயசுலேயே அதுகளுக் தெரியுது
ஓ சேரி சேரி சேரி சேரி புரியிது புரியிது
போனோட தானே பிறந்து வளருதுக அது
ஆமாமா பொறக்கும் போதே போன கைலே குடுத்துர்றாங்ளே எல்லா ருமே குட்த்திர்றாங்க உங்ளுக்கு அதுதா ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுது நம்ம கைல வச்சு பாக்குறோனா அவுங்க அப்டியே திரிம் பாப்பாங்க அப்டியே அப்டியே பழகமாய்டுது
ஆனா நம்மளுக் தெரியாத நறைய விஷ்யங்களு அவுங்களுக் தெரியுது அந்த வகையில ஏதோ ஒரு நல்ல துனா அது மட்டுந்தா
அங்க நம்ளவுட அவுங்க தா அதிகமா டி வி பாக்குறாங்க டி வி பாக்குறது
போன்பா ஆ அட்வான்ஸுல போறாங்க பேசுறது எல்லாமே கூட சொல்லுவாங்க நறைய பேரு போன் பாத்தா நல்லா பேச மாட்டாங்க பே ஆக்டிவிட்டிஸ் எதுமே இருக்காது ஆனா அந்த மாரி இதுவர நா எதுவும் பாத்தது இல்ல அப்டியே போன் பாத்துட்டே இருப்பாங்க அதுல இருந்து கத்துக்கவு தா செய்றாங்க கொஞ்ச விஷயங்கள எல்லா
கத்துக்குறாங்க ஆனா தெரில எப்டின்னு கண்ணு கண்ணு வலிக்காதான் தெரி கே ரொம்ப நேரோ போன் பாக்குறாங்க என்ன ஆகுன் தெரில
தெரில ஆனா இங்க எங்க வீட்டு பக்கத்துலலா ரெண்டு சின்ன கொழந்தைங்க ஏழு எட்டு வயசு தா ஆகு அதுக்குள்ள கண்ணாடி போட்டிருக்குக
ஆமா ஆமா ஆமா நம்ம பார்த்தாலே கண்ணு இதாகுது அவுங்க ஆனா வெறிக்காம கண்ண அப்டியே சிமுட்டாம பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னன் தெரில நமகா வருஷோ ஆனாதா தெரியு என்ன ஆகு ஏதா
ஆமாங்க சேரிங்க பாப்போ